ஹலோ வணக்கம் தோழரே நலமா தோ வேற
நலம் நலம் நீங்க நலமா
தோழரே காலை உணவெல்லாம் முடிஞ்சக்க ஆ சாப்ட்டேன் தோழரே நீங்க சாப்ட்டீங்களா தோழரே
சாப்ட்டேன் சாப்ட்டேன் காலையிலே
சரிங்க தோழரே இப்ப என்ன அலுவலகத்துக்கு வந்து தாச்சு தோழரே
ஆமா ஆமா நம்ம
அப்டிங்களா தோழரே சரிங்க தோழரே என்ன பிஸ்னஸ்ன்னு எதா என்ன தொழில் தெரிஞ்சிக்கலாமா தோழரே உங்களுக்கு எந்த சங்கடமு இல்லன்னா நீங்க சொல்லுங்க
நாங்க வந்து இது பண்றோ நாட்டுக்கோழி இருக்குது இல்லையா அந்த மாரி நாட்டுக்கோழி அதுக்கப்புறோ கந்தசேவல் அதெல்லாம் உ பிரீட் பண்ணி உற்பத்தி பண்ணி சேல்ஸ் பண்றது
அப்புடிய தோழறே சரிங்க தோ இந்த மாரி அப்புடியா தோழரே சரிங்க தோழற சரிங்க தோழற இன்னைக்கு வந்து காலகட்டத்துல இ தொழில் தா ரொம்ப நல்லா அமோகமா போது தோழரெ கேள்விப்பட்ட வரைக்கு பாத்தீங்கன்னா வந்து
ஆமா ஆமா அதனால தா நம்போ உஹ் வெளியே போகாம ஊர் உள்யே இருந்த மாரியு இருக்கு ஃபேமிலியு பாத்த மாரி இருக்கு வீட்ல இருக்குற மாரியு இருக்குன்றதுனால வீட்டு பக்கத்துலயே ஒரு சின்னசா ஒரு ஃபார்ம் ஹவுஸ் ரெடி பண்ணி
ச் சரிங்க தோல்றே உண்மையிலேயே சொல்லணு உ ஆமா தோழறே உண்மையிலயே தோழறே வந்து இன்னொ ருத்தவங்க கிட்ட போய்ட்டு நம்ம கை கட்டிட்டு வேல பாக்குறதுக்கு பதில தோழரே நீங்க சுய தொழில் செய்றீங்களே தோழரே உண்மையிலே உங்கள பாராட்டணு தோழரே நானு ஓ தனியார் நிறுவனத்துலதா வேல பாக்குற தோழரே என்னால வந்து பா த்தீங்கன்னா லீவுலா அஙக எடையில எடையில கேக்க முடியல தோழரே பாத்தீங்கன்னாங்க ஆஹ் நா வந்து ஏதாவது ஒ கே ஒரு முக்கியமான நிகழ்வு ஒரு நல்லது கெட்டது இந்த மாரி எதுக்குமே எனக்கு வந்து லீவ் கெடைக்க மாட்டேங்குது தோழரே பாத்தீங்கன்னா நானே என்ன நனைக் தொழரே இந்த வேலைய விட்டுட்டு நம்மளு ஒரு சுய தொழில் தொடங்குவோ அப்டிங்கிற ஒரு எண்ணத்துலதா தோழரே இருக்கே வந்து பாத்தீங்கன்னா ஏன்னா நானே முதலாளி நானே தொழிலாளியே இன்னொன்னு ஏ இஷ்டத்துக்கு போலா ஏ என்னோ ஏ இஷ்டத்துக்கு வரலா வேணுனா லீவ் போட்டுக்கலா அப்டின்னு தோழரே வந்து எனக்கு உண்மையிலே ஒரு மன உளைச்சலாவே இருக்கு தோழரே பாத்தீங்கன்னா காலையில கெளம்பறதுக்குள்ள கணவர அனுப்பி கொழந்தைய சுப்ப பள்ளி கூடத்துக்கு அனுப்பிட்டு வேலய பாக்கறதுக்குள்ள தோழரே ரொம்ப கடினமா இருக்கு பாத்தீங்கன்னா ஒரு நாள் ஒரு மணி நேர பர்மிஷன் கேட் டா கூட டெய்லியு இதேதான அப்டின் கே க்றா மாரி ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டுருக
ஆமா ஆமா
சரிங்க தோழரே இப்போ நா உங்கள்ட தகவல்னா தோழரே இப்போ இரண்டு நாட்கள் லீவ் இருந்ததுல தோழரே அதுல நாங்க வந து ஆ ஒரு ஒரு ஒரு ஒரு நாள் லீவ்கு சுற்றுலா அப்டின்னு சென்றோ தோழரே தஞ்சாவூரு இல்ல தோழரே நங்க செஞ்சோருங்க பாத்தீங்கன்னா இப்ப தஞ்சாவூர ப பாத்தீங்கன்னா நேத்தி நாங்க போனப்ப தோழரே பெரிய கோயில் பாத்தீங்கன்னா அங்க உள்ள சிற்பங்கள பாக்கறதுக் கு அவ்ளோ ஒரு அழகா மன பாக்கதுக்கு அந்த காலத்துல இவ்வளவு நேத்தியா கட்டியிருக்காங்களேனு ஒரு வியப் பொ அதே நேர ஒரு சந்தோஷமு இருந்தது தோழரே நாமோ நாம வாழக்கூடிய பக்கத்து மாவட்டத்துல வந்து இப்டி ஒரு அருமையான ஒரு கோயில் இருந்தது அப்டிங்ற தெரிஞ்சப்ப ரொம்ப மனசுக்கு மகிழ்ச்சியா இருந்தது தோழரே நம்ம பாட புத்தகங்கள்ல மட்டுமே படிச்சத நேர்ல பார்த்தோங்குற ஒரு ச் சந்தோஷமா இருந்தது தோழரே வந்து
ஆமா ஆமா
இருக்கீங்களா தோழர அந்த ஊர் போயிர்கீங்களா
நாங் நா அங்க போனதில்ல நாங்க வெளிய போயிருக்கிறோ நா கர்நாடகா கர்டாக போனே கர்டாகால கூர்க்குன்ற ஏரியா போனோ
சரிங்க தோழரே
அங்க அது ரொம்ப அந்த காவேரி பொறக்ற எடோ
ம் ஆமாங் தோழரே குடகு மலையில தா உற்பத்தியாகுனு நம் படிச்சிருக்
ஆஹ் அங்க அங்க போயிருந்தோ காவேரி பொறக்ற எட போயிருந்தோ அது இல்லாம அந்த நெறைய ஃபால்ஸு அது சம்திங் அந்த மாரி நெறைய அந்த மாரி எடத்து
சரிங்க தோழரே அங்க ஒரு கடற்கரய ஒட்டி ஒரு பெரிய சிவன் கோயிலொன்னு இருக்குல்ல தோழரே அதுக்கு போயிருக்கீங்களா தோழரே ஹ் இல்லயா தோழரே சரிங்க தோழரே இப்ப நா போனனா தோழர் நேத்திக்கு வந்து வந்து போன கோயில் வந்து ராஜ ராஜ சோழன் வந்து அத கட்னாரு ஆஹ் இப்போ வந்து நம்ம வந்து வீடு கட்டுற அதுக்கே பாத்தீங்கன்னா தோழரே நமளால ரொம்ப தெனருவோ பாத்தீங்கன்னா ஏ எத எப்டி செய்யிறது அப்டிங்றது சாதாரண ஒரு ரெண்டாயிர சதுரடியில கட்டுறோம்னா கூட அந்த அவங்களுக்கு வந்து சாதரண விஷய ஆனா அந்த காலத் எல்லா வசதியு இல்லாம இப்ப நம்ம எல்லா வசதி இருந்து நம்ம செய்யதுக்கு எந்த வித விதமான வசதியுமே இல்லாம எங்கிருந்து அந்த கல்லெல்லா கொண்டு வந்து எத்தன பேர வச்சு எவ்வளவு வருடங்கள் கட்டுனாங்க அப்டிங்கறத பாக்க உண்மயிலேயே ஆச்ச சரி கலந்திருந்தது வந்து அந்த கோயிலோட சிறப்பு இன்ன கண்டிப்பா தோழரே அந்த கோயிலோட ஒரு அதிசயம்னு சொன்னா தோழரே கோயிலோட கோபுர வந்து நிழல் வந்து கீழ பூமியில படாதாம் தோழரே நேத்தி அந்த விஷயத்த பாத்தப்ப எனக்கு அவ்ளோ அச்ச நய்யப் அப்டி வந்து எ எப்படின்னா நாம நின்னாலு நம்ம வெயில் நம்மளுடைய சாய வந்து விழு அப்ப இருக்கிறப்ப அந்த கோயிலோட ப்புற வந்து கீழே போய் வியாதா போலற வந்து அது எப்படி அவ்வளோ நேர்த்தியா கட்டிரு இருக்காங்கனா ஆச்சரியமாருந்தது தோழரே பாத்திங்கனா அதுக்கப்புற அந்த கோயில சு சுத்தி வரப்ப பாத்திங்கனா வேற எங்கயுமே நா அவ்ளோ பெரிய இந்த ஒரு என்ன சொல்லுவாங்க ஒரு ஸ்வாமி ஒண்ணு சொல்லுவாங்க அந்த முன்னாடி பன்றி முகம் வச்சுருக்குல தோழரே அந்த சாமி அங்கோ ஓ விசேஷ மா இருந்துது தோழரே பெரிய ஊதுவ கொண்டதா இருந்துது ங்க பாக்கவே அந்த சப்த கன்னிகள்னு சொல்லுவாங்க தோழரே அந்த சப்த கன்னிகள்ல அவுங்குளு ஒரு கன்னினு சொல்வாங்க இப்ப எல்லார் வீட்லயு பாத் திங்னா அவுங்களோட உருவ வச்சு சாமி கும்பர்றாங்க அவங்க பேர்தா மறந்துட்ட தோழரே டக் குன் ஞாபகத்துக்கு வரல அவ அந்த சுவாமியை பாக்கவே அந்த அலங்காரமு அவ்ள அழகா இருந்துது பாத்திங்கனா வாசல்லயே யான வேற இருந்துது தோழரே என் மகன் பாத்திங்னா அவ யான பக்கத்துல போறதுக்கே ரொம்ப பயப்பட்ட தோழரே வந்து பாத்திங்கனா
அ
கோவில சுற்றி பாத்துட்டு வெளில வந்தோ தோழரே அங்க எதுத்தா மாரி பாத்திங்க னா வந்து பறவைகள் காகவே ஒரு சின்ன ஒரு சரணாலயம் மாரி வெச்சிருந்தாங்க தோழரே பாத்திங்னா அது வந்து அந்த தெரி து வெளிநாட்டு பறவைகள்ல்லா இருக்குல்ல தோழரே அதெல்லா வந்து அதுக்கு உணவு குடுத்து நம்ம கைல நி வெச்சு நம்ம கைல இருந்து உணவு குடுத்து ஃபோட்டோ எடுத்துக்கலா போய் பா ஒரு ஒரு பா அனுமதியு குடுத் ருந்தாங்க தோழரே பாக்கவே இன்னவரையு நம்ம பாக்காத பறவையெல்லா அங்க பாத்தோ தோழரே வந்து பாத்திங்கனா ம் அதுக்கடுத்து பாத்திங்னா சொல்லுங்க
இருக்கு அந்த மாரி ஒரு ஆமா நம்ம இங்க மேலயே நம்ம வீட்டு பக்கத்துலயே ஒரு மல ஒண்ணு இருக்கு ஏல ஏலகிரின்ட்டு அதனால ஆமா அதனால போணோ அங்க போணோன் ஆ அங்க இதயே இதே மாரி சேம் தீம் பார்க்கு இந்த மாரி பேர்ட்ஸ் பார்க்கு ம் இந்த மாரி கோல்டன் டெம்பிள் எல்லா செட்டு தா போட்டுக்குறாங்க ஆனா வந்து சேம் அதே பேட்டன் போட்டுக்குறதுனால மேல எல்லாமே இருக்கு சேம் இதே
ஆ ஒ நா ஆனா கேள்வி பட்டிருக்கே தோழரே நீங்க சொல்வதை பார்த்தால் நீங்கள் வேலூர் மாவட்டத்தை சுற்றி உள்ள இடங்களை கூறுகிறீர்கள் நெனக்கிறேன் தோழரே ம் ஏ பையன ஏலகிரி நானு கேள்விப்பட்டுருக்கே தோழர் இயற்கைச் சூழல் அமைந்த பகுதி என்று
ஆமாம்
கோல்டன் டெம்பில் அப்படி குடுத்து வ தோழர் எங்க இங்கெல்லா வந்து ஏன்னா இயற்கையோட இயற்கையா ஒன்றிணைந்து வாழ்றீங்க இந்த நோய் நொடி இல்லாத தூய்மையான காற்ற வந்து சுவாசிப்பீங்க
ஆமா ஆமா நாங்க இருக்கிற எட சுத் சுத்திக்கித்தி பாத்திங்கன்னா அதிகமாக இயற்கை நெலங்கள் தா அதிக விவசாய ம் நாங் இருக்கு பெரிய எடமானா கொஞ்சொ டவுன் மாரி இருக்கு மத்தபடி கொஞ்சோ ஒரு ஹாஃப் கிலோமீட்டர் வெளியே போனாவே புல்லா இயற்கையா தா இருக்கு கிணறு அப்டியே விவசாய அப்டி இப்டின்னு ம் போர் அடிச்சா போய் கெணத்துல குளிக்கிறது ஸ்வம்மிங் ஃபுல்லா வேஸ்ட் த்து போனா நேச்சுரான தண்ணி அருமையாருக்கு ஃப்ரெண்ட்ஸ்ஸோட போய் குளிக்கிறத்துக்கு
சரிங்க தோழர் இப்ப எல்லா தோழரே வந்து பாத்தீங்கன்னா எங்கள் பக்கமெல்லா கிணறுன்னா சின்னதா தா இருக்கு கொஞ்சோ அங்கங்க பாத்தீங்கன்னா பெதுசு பெருசா பின்னாடி வந்து இருக்கு தோழர் அது நானு பாத்துருக்கே அந்த ஒரு பக் வந்துருக்கே தோழரே பெரிய பெரிய கிணறுகளா இருக்கு பாத் தீங்கனா போவு செரிங்க செர கொஞ்சங்க உங்க ஊர் ஊர்ல என்ன விவசாயம் பண்ணுணீங்க பாத்துருக்கீங்க நீங்க தோழரே சொல்லுங்க
ஏ எங்க ஃப்ரெண்டு எங்களது சின்னசுதா நெலோ எங்க ஃப்ரெண்ட் அவங்கள்து கொஞ்சோ பெருசா இருக்கு ஏ அதுல வந்து கருப்பு கவனி நாங்க கம்புக்கு இது கம்பு கேவுரு அந்த மாரி மாதி போடுறோ நம்ம நண்பர் நண்பர் அவுங்க இதுல கருப்பு கவு கருப்பு கவனிய அரிசி இருக்கு இல்லையா அது போடுறாங்க ஆ பக்கத்துல எல்லா சொந்தக்காரங்கன்றதுனால பக்கத்து பக்கத்துல அப்டியே மாத்தி மாத்தி போட்றாங்க எல்லா சோளோ கம்பு கருப்பு கவனி அதுக்கப்பறோ இந்த இது ம் டிராகன் புரூட் அது அது ஒண்ணு வச்சிக்கிறாங்க நம்ம நண்பர் இடத்துல ஆ கொஞ்சோ எடே இப்ப அவங்கள்து ஒரு ரெண்டு மூணு ஏக்கரா இருக்குன்றதுனால அந்த டிராகன் ஃப்ரூட் இதுல
ஓ மாற்று விவசாயம் பண்றாங்க இல்ல தோழரே
நம்ப எப்பவுமே ஒவ்வொரு சீசன் வந்து கேவுரு ஒரு சீசன் வந்து து கம்பு அப்டி இல்லன்னா ஒரு டைம் நெல்லு போட்ருவோ
ஓஹோ சரிங்க தோழரே இப்ப இந்த பக்கட்ல்லா பாத்தீங்கனா தோழரே சாதாரண அரிசின்னு சொல்லுவோ ஆயிரத்தான்னு சொல்லுவோல்ல தோழரே அந்த ஆயிரத்தெம்பது ஐம்பது ஸ் தண்ணி வேணு என்ன ஒன்னா சம்பான்னு சொல்லுவாங்க ஐயாரெட்டு பொன்னி இந்த மாரி நா வந்து தோழரே அதிகமா பயிரிட செய்வோ இதெல்லா எப்படின்னு கேட்டீங்கனா இங்க வந்து சூழ்நிலைக்கு இப்ப நம் மழைக்கு ஏத்த மாரி அந்த பயிர மட்டுமே தா பயிரிட கோடை காலத்துல பாத்தீங்கனா பாரு உடும்பு எள்ளு பயிறு ல்லாம் தோழரே இது இல்லாம இடங்கள் வந்து தண்ணமை வசதி இருந்துச்சுன்னா வெள்ளரி கூட போடுவாங்க தோழரே பாத்தீங்கன்னா
ம் ம் ம் நம்ம இது மாத்தறதே கிடையாது ஏன்னா இது ஒரு சி இது ஒரு இது அ இது ஒரு மா இது இது ஒரு டைம் போட்டு அது ஒரு டைம் போட்டு அது ஒரு டைம் மூணு தா மட்டு தா போறது ஏன்னா மத்ததுங்கல்லாம் போட்டா நிறைய அவ்வளோ இது வர்றதில்ல அந்த வலுஇல்ல பூமில மண்ல
ஹோ ஓ ம்
ஹ அளவுக்கு அதிகமான நல்ல விளைச்சல் வருது அ உம் அதனால வந்து இங்க எங்க சுத்தி இருக்கிறவங்களும் அதிகமாக கம்பமு கேவுரு அ கொ இது நெல் போட் ஹ டக்குன்னு இது ஆய்டுது சேல் ஆயிடுது
ஓஹோ சரிங்க தோழரே சரிங்க தோழரே ம் பரவல தோழரே என்ன வி இளைய தோழரே விற்கப்படுகிறது அந்த பக்கம்ல்லாம் கருப்பு கவணி
கருப்பு கவனி இங்க நூத்தி இருபது இல்ல நூத்தி
கிலோவா தோழரே பரவாலையே தோழரு இங்கல்லாம் வந்து இரநூத் அம்போற்ப விக்கிது
இங்க இங்க எங்க நாங்க விலைகிறதுனால எல்லா தெரிஞ்சவங்களே சொந்தக்காரே வராங்க சொந்தக்காரே ஃப்ரெண்ட்ஸுன்றதுனால ஆஹ் ய நூத்தி இருபதுன்னூத்தி முப்பது ரூாய் அந்தமாதிரி ஆவரேஜாவவே தராது
பரவல தோழரே அப்ப உடலுக்கு வலிமை மிக்க அரிசியதா சாப்பிடுறீங்க டெய்லியும் இல்ல தோழரே
இதே கருப்பு கவுனி கஞ்சி
ம் ம் ம்
போட்டுணுதோ செல்ஸ் பண்ணுயிருதோ செரி அதுக்கப் ஆள் யாரு கடைக்கல சேல் பண்ற அளவுக்கு நம்பளுக்கும் டைம் இருக்கற்துல்ல எல்லாமே நம்பளே பாகணு வீட்லக்குறவ்ங்க வீட்ல வேல செ செஞ்சின்னுர்க்கனால அத்னால அவங்களியு கூப்ட்டு ப்ரஷர் பண்ண முட்லன்டு
ம் சரிங்க தோழ
நம்ம நண்பர்கிட்டே வாங்கி நம் ம்பளே பண்ணுந்தோ
ஆஹ் ஆஹ் ஆஹ்
அதனால அது பண்ணமுல்ல இந்த கோலிங்கெல்லாம் ஃபாம் இதல்லாம் ரெடி பண்ணோம் ஏன்னா அதுங்க கிட்ட டைம் ஸ்பெண் பண்றதே அளவுக்கு அதிகமான டைம் ஏன்னா ஒரு ஒருமு ஒரு நோயி அட்டாக் ஆனாலு டக்கு டக்குனு எல்லாம் மே ஸ்பாயில் ஆயிடும் அனால அத டெய்லி பராமரிச்சினே இருந்தா மட் ப்ப தா அது வந்து ஒன்னு டயட் ஆனாலு டக்குனு அதுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணனு எல்லாமே நல்லாருக்கும் இல்ல ஓய் கொஞ்ச அன்னக்கி நம்பல நம்பட் டயர் ஆயிட்டனா மொத்தமு டயட் ஆயிடும்
செரிங்க தோழரே இத பற்றி அடுத்த கால்ல நம்ம விரிவா பேசுவோம் தோழரே ஆ நன்றி